ஹலோ சா
மேடம் கேக்குதுங்ளா
கேக்குதுங் சார் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங்க சார் எப்டிங்க சார் பிஸ்னஸ்ல எப்டி போய்ட்டு இருக்கு
ஆ பரவாலிங் மேடம் இப்போ ஓரளவுகு நல்லா போயிட் இருக்கு
செரிங சார் எப்டிங் சார் அ என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க
நா வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்டு மேடம்
செரிங்க சார் எப்டிங் சார் அது என்ன எந்த மா தெரிங் கொஞ்சொ தமிழ்ல விளக்கமா சொல்ல முடியுங்ளா
நாங்க வந்து தொழிற்சாலை சம்பந்தபட்ட அ நிறுவனங்களுக்கு வந்து இந்த டீ வடிகட்டி எல்லா பாத்ருகீங் இல்லயா
ஆமாங் சார்
அந்த ஆ டீ வடிகட்டி மாரி சில மருந்து கம்பெனிகளுக்லா வந்து பாத்தீங்னா அது மாரி அ வடிகட்டிகள் அதாவ்து ஃபில்டர் பேக்னு சொல்லுவாங்க அத
செரிங்க சார் செரிங்க
அதெலா நாங்க வந்து மார்கெட்டிங் பண்ணிட் மருந்து கம்பெனிகள் அப்றொ பாத் தீனா க்ரைனைட்டு கம்பெனி இருக்கு அந்த மாரி கம்பெனிகளுக்லா நாங்க ச சப்ளை பண்ணிட்ருகோ
செரிங்க சார் செரிங் சார் அப்றொ வீட்லலா நல்லா இருக்காங்ளா சார்
எல்லா நல்லா இருக்காங்க மேடம்
செரிங் சார் ப பசங்கங்க சார் பசங்க எத்தன பேரு
ஆ பைய ஒண்ணு பொண்ணு ஒண்ணு மேடம் பைய வந்து இப்ப எய்த் படிச்சுட்டு இருக்கா எட்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா
சரிங்க சார்‌
து ரண்டா க்ளாஸ் போயிட்ருக்காங்க
ஓகே சார் ஓகே சார் சரிங்‌ சார் இதுக்கு முன்னாடி எங்க வேல பாத் துட்டு இருந்தீங்க சார்
நாங்க இதுக்கு முன்னாடி சென்னைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோ
செரிங்க சரி ஏ இங்க ம் இப்ப ஏரிய மாறி வன்டீங்ளா
இந்த கொரோனா காலகட்டத்துல வேல சரியா அமையல மேடம்
கொரோனா காலகட்டத்துல சரியா வேல அமையல இருந்தனால நாங்க சொந்த ஊருக்கு நாங்க வந்துட்டோ
செரிங் சார் இப்போ எனக்கு தெரிஞ்ச கம்பெனி ஒண்ணு இருக்கு அதுல உங்களால வேல பாக்க முடியுமா னா உ
ம் சொல்லுங்க மேடம் ஹ பார்ட் டைமாதா பண்ண முடியும்னா முயற்சி பண்றேன்
செரிங்க சார்
எந்த மாரி நிறுவனங்கள் அப்டின்னு கொஞ்சம் கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க
செரிங்க சார்
ஆமா எந்த மாதிரி கேட்டகரியில அதை மார்க்கெட்டிங் பண்ணணும் எப்டி அணுகணும் அஹ் அதனுடைய தொழில் காரியங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்ட் டைம்ல கூட ஒர்க் பண்ணி குடுக்கலாமா
செரிங்க சார் சார் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேங் சார்
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சார் நான் வந்து ஆசிரியர் நா ஒரு வந்து ஒரு ஆசிரியர் சார் ஆஹ் நான் ஒரு அஞ்சு வருஷம் எனக்கு வந்து அனுபவம் இருக்கு கொ கல்யாணம் ஆனதுனால இப்ப நான் வீட்டு்லதாங்க சார் இருக்கறேன் இப்ப கொழந்தைங்க இருக்காங்க அதனால என என்னால எங்கேயுமே போக முடியல இப்ப நான் வந்து வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் சார்
செரிங்க மேடம் ஆஹ ரொம்ப சந்தோஷம் ட்ரை பண்ணுங்க ரெசிம் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க நானும் உங்களுக்கு முயற்சி பண்றேன் செரிங்களா எனக்கு தெரி தெரிஞ்ச இடங்கள்லாம் தனியார் நிறுவனங்கள்ல தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க
செரிங்க சார் செரிங்க சார்
அப்புறம் சமீபத்துல டூரு இந்த மாதிரி ஏதாவது போன அனுபவங்கள் இருக்குங்களா
ஆஹ் போனேங் சார் இப்ப ரீசென்ட்டா வந்து எங்க ஒகனேக்கல் கூட போயிருந்தேங் சார்
ஒகேனக்கல் ரொம்ப நல்ல ப்ளேஸ் ஆச்சுங்களே
அஹ் ஆமாங் சார் அங்க வந்து ரொம்ப நல்ல கரெக்ட்டா நாங்க போகும் போது தண்ணி அளவு எல்லாமே கரெக்ட்டா இருந்ததுங் சார் ரொம்ப ரொம்ப ஒர்த்துதாங்க சார் கொஞ்சம் மினிமம் பட்ஜெட்ல நல்ல பிஷ் எல்லாம் வந்து அதாவது மீனு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுங் சார் சாப்பாடு எல்லாம் நல்லா இருந்தது நல்லா போகும்போது கொஞ்சம் என்ன டர்ட்டியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்புறம் பாத்தா ரொம்ப நல்ல ஆம்பிஷன் எல்லாமே வந்து குளிக்கிறதுக்கு அங்க அந்த நீர்வீழ்ச்சியில இருந்து வெளியே வரவே முடியல நல்லா சுத்தி பாக்குறதுக்கு நல்ல நெறைய இடங்கள் எல்லாம் இருக்குதுங்க சார் அதனால நீங்களும் ஒரு டைம் போயிட்டு வாங்க
ஆஹ் நானும் போயிருந்தேங்க ஒரு முறை போயிருக்கே
ஆஹ்
போயிருக்கே அங்க வந்து நீங்க சொல்ற இந்த மீனு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோழிக்கறி ரொம்ப அருமையா நாட்டு கோழிக்கறி ரொம்ப அருமையா சமைச்சிருந்தாங்க அது ரொம்ப புடிச்சிருந்ததுங்க அது ரொம்ப புடிச்சிருந்து விரும்பி சாப்புட்டோம் நாங்க நண்பர்கள் ஆஹ பேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே போயிருந்தோம் நண்பர்களாகவும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம்
ஓகே சார் ஓகே சார்
போயிருக்கேன் ரொம்ப அருமையான ஒரு அனுபவமா இருந்தது.
ஆ
அந்த நீர்வீழ்ச்சியெல்லா பாக்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவு மனசுக்கு இதமாவு இருந்ததுங்க
சரிங்க சார் அது சார் அப்றோ நம்ம இப்போ டெலிகாலிங்க பண்றங் சார் நாங்க அ அ நீட் கோச்சிங் கூட ஆள் எடுக்கறேங் சார் ஏதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ஸ் யாராவது தெரிஞ்சாங்னா கொஞ்ச எங்களுக்கு அப்டியே கொஞ்ச தகவல் சொன்னீங்னா நல்லா இருக்குங் சார்
ஆ ரெஃபர் பண்ற மேடம் அப்டி எது நா தெரிஞ்சவங்க இருக்காங்க
ஆ
ரெபர் பண்றே மேடோ வேற என்னென்ன காரிய வேற எங்கெங்ல்லா போய்ருக்கீங்க
என்னங் சார்.
வேற எங்கெங்கெல்லா டூர் போய்ருக்கீங்க ஒகேனக்கல் மட்டு தானா
இல்லங் சார் வேற எங்கியு போனதுல்ல அப்றோ அ அப்றோ எல்லாம கொழந்தைங்க இருக்காங்க சார் அதனால எங்கியு போ போறதுக்கு அ சான்ஸ் கெடைக்கில அ கொஞ்சோ பெருசானா அப்றோ அவுங்ளு கூட்டிட் போ போக வேண்டிய தாங்க சார்.
ஆமாங் மேடம் கொழந்தைங்களுக்கு கூட்டிட் போனீங்க அப்டி ஃபேமிலியா போகு போது ஒரு நல்ல ட்ரிப்பாவு இருக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்டாவு இருக்கு இல்லைங்ளா
ம் கண்டிப்பாங் சார் அப்றோ உங்க சகோதரிகள கேட்டன் சொல்லி சொல்லுங்க.
ம் அவுங்க டீச்சரா ஒர்க் பண்ணிட்ருக்றாங்க.
சரிங்க சார் சரிங்
நா தகவல் சொல்றே
சரிங்க சார் அப்றோ வே அ ச சாப்பாடெல்லா ஆச்சுங்ளா
ஆ சாப்பாடு இனிமே தாங்க சாப்புனு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சி.
சரிங்க சார் சரிங் சார் ரெம்ப சந்தோஷோ உங்ககிட்ட பேஸ்னதுல அப்றோ இந்த க கல்யாண்த்துக்கு பொண்ணு பாக்குறீ கேள்விப்பட்டங் சார்.
திருமண தகவல் மையத்துல நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ருக்காருங்க. சோ அவரு சில தகவல்கள் எல்லா சொல்லுவாரு அது தெரிஞ்ச நபர்களுக்கு. ஆ வாட்ஸ்அப்ல இந்த மாரி ஷேர் பண்றது நம்முடைய வளக்கங்க.
ஓகே சார் கொஞ்ச ஏனா எங்க தங்கச்சி ஒருத்தர் இருக்காங்க சார் அவுங்க அவுங்களுக்கு வந்து கொஞ்சோ வயசு போயிட்டேருக்கு அவுங்களுக்கு கொஞ்சோ அ மாப்ள பாக்கனு அ அவுங்களோட விவரங்கள எல்லா உங்களுக்கு அனுப்பி வெக்கிறே
செரிங்க பைடேட்டா அனுப்புங்க.
ஆ செரிங் சார்.
ஆ மேட்ரி மோனி மற்ற அந்த நண்பர்கள் வந்து நா அனுப்பி வுட்றே
சரிங்க சார் நல்ல மா பிள்ளையா இருந்து செரி உங்கள பாத்துட்டுதா நாங்கெல்லா வந்து ஆ நல்லா படிச்சிருக்காங்க சார் படிச்சிருக்காங்க இப்ப ஈ சேவை மையத்ல வேல செய் ராங்க.
அப்டிங்ளா செரிங்க அத்ப்றதா அனுப் பயா டேட்டா அனுப்புடுங்க நா ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்றே சரிங்ளா? நல்ல வரணா இருந்தா பாத்து சொல்ல சொல்லுங்க.
அவுங்க வீட்டலந்து மூணு பொண்ணுங்க சர் அப்றோ ஒ மூத்த பொண்ணு தா இவுங்க. நல்ல பொண்ணெல்லா பாக்க நல்லாதாங் சார்ருப்பாங்க ஆ ர ராகு கேது இருக்குது செவ்வாலா எது இல்ல ங்சார்.
சரிங்க ஜாதக எல்லா அனுப்பி உடுங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க?
அவுங்கப்பா அம்மாலா வந்து கூலி வேலதாங் சார். பொண்ணு வந்து நல்லா நல்லாருப்பாங்க
மாப்ள எல்லா எந்த லெவலுக்கு படிச்சுருக்கணு அப்டினு எதிர்பாக்கறாங்க தெரியுங்ளா?
ஆ அவ்ங்க வந்து ஒரு டிகிரியாவது அட்லீஸ்ட் முடிச்சிருக்ணு ஓரளவுக்கு நல்ல ஜாப்ல இருக்கணுன் தாங் சார் எதிர்பாக்றாங்க வேறொன்னு எதிர்பாக்ல கொஞ்ச சொந்த வீடு இருந்தா போது அப்டின்ட்டு எதிர்பாக்கறாங்க
சரிங் நா தகவல் சொல்ற ம்
சரிங்க சார் சரிங்‌
சரிங் பாருங்க அப்பறோ உங்க நண்பர்களா எப்டி இ ருக்காங்க
ஆ எல்லாரு நல்லாருக்காங் சார் உங்கள ரொம்ப நாள்க் முன்னாடி பாத்தது ஆ இப்பதா பாக்கறதுக்கு சந்தர்ப்ப கெடச்சுது அதுவு பேச முடில அதனாலதா சரி உங்ளுக்கு உங்கள கூப்படலா உங்கள கூப்ட்டு அப் றோ பேசலா அப்டின்ட்டு கூப்ட்ருந்தங் சார்
செரிங்க உங்க மாமா அத்தெல்லா நல்லாருக்காங்ளா
ஆ எல்லாரு நல்லாருக்காங்க சார்
ஓகேங்க உங்கத்த பைய பேங்ளூர்ல இருக்றதா கேள்வி பட்டங்க அவுரு எப்டி இருக்காரு உங்கத்த பைய பேங்ளூர்ல இருக்றதா கேள்விபட்ட அவுரு நல்லாருக்காருங்ளா
ஆ அவுரு நல்லாருக்காருங் சார் அவுரு கென்ன அவரெலா ராஜா மாரி இருக்காருங் சார் கொஞ்சோ அவுங்க வீட்ல ஃபேமிலி ப்ராப்ளம் போய்ட்ருக்கு அதுதா எதோ சொல்லிட்ருந்தாப்ல தம்பி இன்னு மறுபடியு நா எது பேசுலிங் சார் விசாரிக்ல தம் தம்பியு கொஞ்ச வேல விஷயமா பிஸியா இருந்தாப்ல
சரிங் சரிங் சரிங்மா
அதனாலதாங் சார் வேற ஒண்ணு இல்ல சொல்லுங் சார்
அவுங்க கொழந்தைகளா என்ன படிக்கறாங்க
ஆ அவுங்களா த பெரிய பைய காலேஜ் போறா சின்ன பொண்ணு இப்போ பன்னெண்டாவது படிக்கறாங்க அவுங்கள எல்லாரு ரொம்ப நல்லா இருக்காங்க சார் ஒன்னு ப்ராப்ள இல்ல. சரிங்க சார் அப்றோ உங்க தங்கச்சி நல்லாருக்காங்ளா?
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க டூட்டி ஆ அவுங்ளுக்கு ரண்டு புள்ளைங்க.
சரிங்க சார் சரிங்க சார். என்ன படிக்கறாங்க சார்?
அவுங்க வந்து ஒன்பதாம் வகுப்பு ஒரு பாப்பா படிக்கறாங்க. இன்னொரு பாப்பா ரண்டாம் வகுப்பு படிக்கறாங்க.
அப்டிங்களா செரிங் சா ர் செரிங் சார் நல்லா படிக்கறாங்ளா?
ஆ படிச்சுட்ருக்காங்க பரவாலங்க நல்லாதா படிச்சிட்ரு
சரிங் சார் இப்ப பள்ளிக்கூடல்லா பக்கத்துலைங்ளா இல்ல கொஞ்ச தூரமா இருக்குங்ளா?
ஆ ஓரளவுக்கு பக்கத்ல தாங்க இருக்கு.
சரிங்க சார் சரிங்க சார் ம் ரொம்ப சந்தோஷங் சார் உங்ககிட்ட பே பேசுனதுல
வாழ்த்துக்கள் மேடம் ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூட பேசிய மறுபடியு வாய்ப்பு கடைச்சதுன்னா பேசுவோ சரிங்களா
ஆ சரிங் சார் அப்றோ அப்றோ கண்டிப்பா இந்தந்த திருமண தகவல் கேட்ருந்த இல்லலைங்களா
ஆமாங்க
அது கொஞ்ச இன்ஃபார்ம் பண்ணுங்க
கண்டிப்பா நா தகவல் உங்களுக்கு சொல்றங்க பயோடாட்டா நீங்க அனுப்பி உடுங்க
சரிங் சார் ரொம்ப நன்றிங் சார் வச்சுட்டுங்களா
ஓகேங்க வாழ்த்துக்கள் நன்றி நன்றிங்க நன்றிங்க